ஆ வணக்கம் தோழி
வணக்கம்
ஆ அது வந்து மினிமம் எத்தன இது பேச முடியுமோ அத்தன இது பேசலாம்
ம் ம்
அதனால தா நம்ம இருக்குற வரைக்குந்தா பேச முடியு இல்லன்னா முடிஞ்சிருச்சு வந்துரு இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இவ்ளோதா பேச முடியு அப்டின்ற ஒரு இது இருக்கு
ம் ம்
டுவெல் கால்ஸ் வரைக்கு நா ஒரு பா சிக்ஸ் கால்ஸ் நீங்க ஒரு சிக்ஸ் கால்ஸ் வரைக்கு பேசலா
ஓ அப்டியா செரி செரி
நேத்து பேசுனது எல்லாமே இதாயிடுச்சுல்ல
அ ஆமா ஆமா
அ செரி ஓகே நம்ம இத அத பத்தி பேச வேணா அந்த டாபிக்கே இப்ப வேற டாபிக்கே பேசலாம் தோழி அ கோயிலுக்கு
அ
அ போறீங்களா இப்ப எதாவது அ ம்
உ
எப்டி சொல்றதுனா உங்க ஊர்ல எதாவது திருவிழா மாரி அந்த மாரி இதுக்கெல்லா நீங்க போயிருக்கீங்களா
திருவிழா மாரில்லா அந்த மாரி ரொம்பல்லா இல்ல அ எப்டின்னா இவங்க ஊர்ல வந்து ஏப்ரல் சம்திங் ஆமா ஏப்ரல்ல வந்து திருவிழா வப்பாங்க
அ
சும்மா கோயில் ரொம்ப கிராண்டா இருக்குற மாரி எனக்கு தெரியாது நெறைய பேர் வருவாங்க சாமி கும்பிடுவாங்க போய்டுவாங்க கெடா வெட்டுவாங்க அவ்ளோதா நா ரொம்ப எங்க வீட் எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரு நானு சேமு எப்டின்னா விநாயகர் சதுத்தி ஆயுத பூஜ இந்த பொங்கலு இந்த மாரினா சாமி கும்ட்டு அவ்ளோதா ஓகே அப்டின்டு விட்ருவோ கோயிலுக்கு அப்டின் பர்டிகுலரால்லா எதுக்கு நாந்த நாந்தா ஆசப்பட்டேனா கூட்டிகிட்டு போவாங்க அவ்ளோதா பர்டிகுலரால்ல கோயிலுக்கு போ மாட்டோ எங்க மாமனார் வந்தாருனா மட்டு எல்லா கோயிலுக்கு இழுத்துட்டு போயிருவாரு ஏனா அந்த அவர் கூட சுத்தி சுத்தியே எங்களுக்கு கோயிலே வெறுத்து போச்சுங்க
ஓ செர் செர் செர் செர் செர் செர் செர்
அப்பறோ குலதெய்வோ கோயில்ல வந்துட்டு ஊர்ல இருக்கு
அ
அவுங்க வந்து கூட்டிட்டு போ நாங்களே எப்போவாது வர்ஷத்துக்கு ஒரு டைம் போவோ அங்க விஷேசோல்லா எப்போனு தெரியாது போனது இல்ல அந்த மாரில்லா போனது இல்ல தம்பிக்கு ஒரு டைம் காதுகுத் து அ அவுங்க தம்பியோட த ம் ககொழந்தைக்கு கொலதெய்வம் எல்லாத்துக்கும் கொலதெய்வம் ஒண்ணு தானே அப்போ கொலதெய்வ கோயிலுக்கு மட்டு போயிட்டு சாமி கும்ட்டு வந்துருவோ
ஓ சரி சரி சரி நாங்கல்லா எங்க ஊர்ல பங்குனி சித்தர சித்தர மாசம் பாத்தோம்னா அ ஆக்சுவலி பங்குனி பொங்கல் தா சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு அ ம் அந்த டைத்துல அ பங்குனிக்கு பதில்ல ஏ சித்தரைய மாத்தி வச்சாங்கன்னா அ பசங்களுக்கு இப்போல்லா ஸ்கூல் வந்து வக்கறாங்கல்ல ஒரு மாசம் அந்த இதுல இதுக்காக மாத்னதுதா இப்ப சித்தர திருவிழாவ ஆயிடுச்சு ஒரு வாரம் நடக்கும் செம்மையா இருக்கும்
செரி செரி
ஏன்னா கரெக்டா பாத்தோம்னா செவ்வாகெழம ஸ்டார்ட் ஆகு ஃபிரைடே வரைக்கு இருக்கும் கரெக்டா மே பர்ஸ்ட் வீக் எப்பயுமே மே மாதம் முதல் வாரத்துல இந்த இது வந்து திருவிழா நடக்கும்
செரி செரி செரி
அதுவு அவங்க செவ்வாகழம நைட் டு சாமிய வந்து அலங்காரம் பண்ணி இது பண்ணுவாங்க அ ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அன்னைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மாரி பண்ணுவாங்க அது சின்ன பசங்க வந்து டான்ஸ் வந்தாலும் இது பண்ணுவாங்க இல்லன்னா அ பட்டிமன் ற மாரி இல்ல இந்த வில்லுப்பாட்டு இந்த மாரி ஏதாது ஒன்னு செவ்வாகழம இது பண்ணுவாங்க புதன் கழம பாத்த னா இ நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குலாமு எல்லாத்தரு சாமி வந்து வீதி உலா வரும்
ஓ சேரி சேரி சேரி
அது வந்து எந்த வாகனத்துலன்னா சிங்க வாகனத்துல வரும்
ம் ம்
அந்த டயத்துல எந்திரிச்சு சாமி கும்பிடுவோ புதன் கெழம நைட்டும் நாடகம் போடுவாங்க அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வள்ளி திருமணம்னு அ பாலக்குடி இந்த மாரி ஆ கிராம சைடுல போடுவாங்கள அந்த மாரிதா எங்க ஊர் கிராமம்னால அங்க வந்து வள்ளி திருமண நாடகம் வெனஸ்டே போடுவாங்க புதன்கழம காலேல நான்வெஜ் எடுத்து சாப்ட்டு டு நைட்டு செலிப்ரேஷன் பொங்கல் செலப்ரேஷன் அப்டி போயிடும் அதே மாரி வியாழக்கழம பாத்தீங்க னா அதேமாரிதா வியாழக்கிழம எடுக்காங்க இல்லன்னா என்ன பண்ணுவாங்க ரெகுலரா ஜென்ரலா சாப்பாடு சமச்சுட்டு நைட்டு வந்து அதே மாரி சாமி வந்து வீதிஉலாவரும் எதுலன்னா காளை வாகனத்துல வரும்
ம் ம்
அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நைட் அன்னைக்கு இந்த மாரி நாடகம் பவளக்கொடி கருப்பசாமி முத்தாலம்மன் ஏதாவது ஒரு நாடகம் போடுவாங்க நல்லா இருக்கும் அதாவது நைட் ஒரு பத்தர பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா விடிய காலையில ஏ ஆறு மணி வரைக்கு நடக்கும் அந்த விடியற பொழுதுலதா முடியும் அது வரைக்கும் நைட்டு எல்லாரும் அங்க ஓக்காந்துருப்பாங்க
சேரி சேரி சேரி சேரி
வியாழக்கழம நடக்கும் வெள்ளிக்கழம பாத்தனா எல்லாரு சந்த அம்மனுக்கு வந்து ஆ அர்ச்சன பண்ணிட்டு ஊருக்கு கெளம்பிடுவாங்க
ம் ம்
அதோட பொங்கல் முடிஞ்சது ஏன்னா வெள்ளிக்கெழம ஆயிடு ச்சுனாலே பொங்கல் முடிஞ்சது காலைல எழுந்திருச்சு எல்லாரு வீடுல்லா கிளீன் பண்ணிட்டு சாமி போய் அர்ச்சன இது சிறப்பு திங்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு சிறப்பு தாவந்த தேங்கா வாழப்பழோ வச்சு சாமிக்கு அர்ச்சன பண்ணிட்டு ஆ வீட்ல் வந்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு நாடகோ இருக்கு அரிச்சந்திர மயான காண்டம்னு சொல்ட்டு போடுவாங்க இது முடிஞ்சோன்னே நெறய பேரு ஊருக் கு கெளம்பிடுவாங்க சனிக்கெழம வந்து மஞ்சள் ம் மஞ்சள் நீராட்டு விழா அதாவுது எப்டீனா மஞ்ச தண்ணி எடுத்து மொரமக்காரங்க மேல ஊத்துறது அது வந்து நாங்களா சின்ன வயசா இருக்கிறப்ப ஊத் துவாங்க நல்லா தா இருக்கு நாங்களா அதெல்லா பெருசா எடுத்துக்க மாட்டோ அதுக்கடுத்து ஸ்டேஜ் வர்றவங்ளா என்ன பண்ட்டாங்க வீட்ல இருந்து ஏம் அப்பதா குளிச்ட்டு வந்து தலைய தொவட்டுவே தண்ணிய கொண்டு வந்து ஊத்திட்டு கெளம்புறப்ப அம்மா திட்டுவாங்க இப்பதா குளிச்சுட்டு வந்தே திட்டு வாங்க இந்த மாரி மொறமக்காரங்க வந்து ஊத்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க யாருடா அது ஏ பொண்ணு மேல தண்ணி ஊத்துறது அப்டினு சொல்லி
சேரி சேரி
அது சனிக்கெழம முடிச்ட்டா அதுக்கப்றோ சண்டே ஒரு நாளு இருக் சண்டே கெளம்புறவங்க கெளம்புவாங்க அப்டில்ல சாய் எங்கேயாவுது பக்கத்துல குற்றாலம் அ திருச்செந்தூர் இந்த மாரி கோயிலுக்குலா போய்ட்டு செமயா நல்லா எஞ்சாய் போய்ட்டு ஊருக்கு ரிட்டன் பண்ணிடுவாங்க நீங்க குற்றாலலா போயிருக்கீங்ளா
இல்ல போனதில்ல போனதில்ல
நீங்க அங் அந்த மாரி நீங்க அட்வெஞ்சர் இருக்குலைங்ளா அங்கெல்லா ஃபால்ஸு அது நேச்சர் ஃபால்ஸு எங்க இயற்கை நீர் வீழ்ச்சி
கோவை குற்றாலம் போயிருக்கோ வீட்ல கோவை குற்றாலம்
இது வந்து தெங்காசி தென்காசி குற்றாலம்
பட்ருக்கே கேள்வி பட்ரு
ஆ இங்க வந்து தண்ணி ஆ கேர்ளால மழ பேஞ்சா இங்க தண்ணி வரு
ஓ அப்புடிங்ளா
அப்டி இதுல நெறய அருவி இருக்குங்க ஃபா நெறய நீர்வீழ்ச்சி இருக்கு அ எல்லாரு போறது வந்து மெயின் அருவின் சொல்லுவோ அங்க திருச்சிற்றம்பலம்னு கோயில்லா இருக்கு ஏன்னா அங்க வந்து சிவன் கோயில் பேமஸு அதுக்கப் றோ பழைய குற்றாலம் ஒன்னு இருக்கு இன்னோனு பாத்தோனா மூணு எடத்துக்கு போவோ ஐந்து அருவி அஞ்சு அருவி இருக்கு வரிசையா அதுல மூணருவி இவுங்களுக்கு பெண்களுக்கு இது பண்ணுவாங்க ரெண்டருவி வந்து ஆண்கள் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாரி இதுப் பண்ணுவாங்க பாலாறு வந்து கேர்ளா பக்கத்துல இருக்குங்க அங்கெல்லா நல்லா இருக்குன் சொல்லுவாங்க நா போனது இல்ல ஆனா நா கேள்விப்பட் தென்காசி இதுலவேற இன்னொரு கோயில் கூட இருக்கு அம் தா அந்த கோயில்லு பேரு வந்து அ நல்ல சாமிங்க ராமேஸ்வரத்துல இருக்கார்ல ராமசாமி நாடாரா ஆமா அ அதே மாரி இங்க தென்காசில ஒருத்தர் இருக்காரு சிவன்தான அ அந்த கோயிலுக்குல்லா போயிட்டு வந்தோ ஒரு டைம் கூட்டு போனாங்க நா மெயினா வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றப்ப இயர்லி ஒன்சு எங்க ஆஃபீஸ்ல இருந்தே கூட்டு போவாங்க சின் சின் குற்றாலத்துக்கு ல அங்க போனாதா எங்களுக்கு வந்து குவ இதுக்குல்லா ஃப்ரீ தங்குறதுக்கு சாப்பாடுல்லா குடுத்துருவாங்க நாங்க வந்து இந்த சுத்தி பாக்க போறது நம்ம ஓனா நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மத்ததெல்லா வாங்குறதுதா நம்ம ஓன் எக்ஸ்பென்சஸ்ஸு அந்த மாரி கம்பெனில இங்க ஃப்ஸ்ட்டு அந்த ஒரு கம்பெனில வேல பாக்குறா அப்ப அப்டில்லா கூட்டு போனாங்க அந்த கம்பெனியே இப்ப இல்ல அ எங்க மேரேஜக்கு முன்னாடி அங்க கூட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு நா ஒரு டூ இயர்ஸா போன ரெண்டு டைம் போய்ட்டு வந்த அதுவு ப்ப வீட்ல இருந்து அலோ பண்ண மாட்டாங்க இருந்தாலுமே அங்க கூட வ வேல பக்குற லேடி அவுங்க ஃபேமிலியோட வந்தாங்களா அவுங்க கூட போய் ஸ்ட்டே பண்ணிக்கிட்ட
ஓஹோ எங்க ஆக்சுவலி எங்களது குலதெய்வோ கோயில்லு ஒண்ணு இல்ல ஒரு நா அஞ்சு இருக்கு மொத்தோ அஞ்சு எ எல்லாத்துக்கு வந்துட்டு ஒண்ணு ரெண்டுதா சொல்லு ஒண்ணுதா வைப்பாங்க பட் எங்களது மாம்னாரு அஞ்சுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஃபஸ்ட் டு டைமு அப்பதா காது குத்தப்ப எங்க ஹர்ஷித் எங்க எங்க எங்க எ பையனுக்கு காது குத்த இப்பதா அங்க குலதெய்வ கோயிலுக்கு போறே நானு
ம் ம்
போனாங்க நம்ம கெடா வெட்டு தா கெடா வெட்டு காதுகுத்துல அப்புறோ வந்துட்டு சேரி எங்களுக்குலா அத்தன கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் போறனா எங்க சொந்தக்காரங்கல்லா வந்துட்டாங்க இவுங்க சொந்தக்காரங்கல்லா கம்மிதா எங்க சொந்தக்காரவுங்கல்லா வந்துட்டாங்க காலையில பொங்கல் கொஞ்சோ தா ஐயோ இவுங்க ஃபேமிலி கொஞ்சோ கன்ஜூஸ் ஃபேமிலி
ம்
எங்க வீட்டுக்கார் ஃபேமிலியு கொஞ்சோ தா பொங்கல் செஞ்சாங்க எங்க வீட்ல வந்தவுங்க நறைய பேரு கொஞ்சோ கொஞ்சோ தா வச்சாங்க நல்ல மார்னிங்கே சீக்கிரோ வந்துட்டாங்க ஒரு எயிட் ஓ கிளாக்ஸ் நைன் ஓ கிளாக் அந்த மாரி வந்து ட்டாங்க எங்க திருப்பூர்ல இருந்து திருச்சிக்கு வந்துட்டாங்க கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டாங்க மெயினான ஒரு கோயிலுக்கு வந்துட்டாங்க அப்புறோ என்ன பண்ணாங்க கெடா வெட்டு அப்டின்னு சொல்லிட்டு காது குத்து அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு வந்துட்டாங்க மார்னிங் கொஞ்ச கொஞ்ச தா எல்லாத்து பொங்கல் கெடைச்சது கொஞ்சமாதா செஞ்சாங்க
ம் அ
செஞ்சுட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு குலதெய்வத்துக்கு ப குலதெய்வ சாமி கும்டுட்டு குலதெய்வம் ஒண்ணு கும்டுட்டு அப்பறம் எல்லா கோயிலுக்கு போய்ட்டு வரோனு அப்டின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப பாத்தா நாலஞ்சு கோயிலு அதுல ஒரு ஒரு சீக்கிரம் போறோம்னா கோயில்ல சாமி கும்ட்டு டக்கு டக்குன்னு வரோணு போயே எல்லா ஒரு மண் நேரம் ஒரு மண் நேரம் இந்த மறுபடியும் இந்த மெயின் கோளுக்கு வர்றதுக்கே ம ஆய் ஈவினிங் மூணு மணிக்கு பண்ணிட்டாங்க பக்கத்துல பக் பக்கத்துலன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிஷ் அப்டே சுத்தி சுத்தி இருக்கு ஆ அப்டின்னா ஓகேனா மூணுமே சொல்றது கேளுங்க மூணு மணிக்கு வந்தோம் மூணு மணிக்கு எல்லா சாமியும் கும்ட்டுட்டு முடிச்சிட்டு ஆ மூணு மணிக்கு வந்துட்டு அத்தன பேர் பசியோடு இருக்காங்க மூணு மணிக்கே சாப்பாடு செஞ்சு போட்ரு வாங்களா இவங்க அப்டியே காது குத்தி மொட்டை அடிச்சு ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சு காது குத்தி அத இப்டி இழுத்து அப்டி இழுத்து நல்லா உக்கார வச்சு மொட்டையடிச்சு அப்புறம் காது குத்தி முடிச்சு அஞ்சு மணிக்கு தான் கிடா வெட்டனாங்க அஞ்சு மணிக்கு கெடா வெட்டி ஆறு மணி கரண்டே இல்ல கரண்டல்லா இல்ல ஆ அட்டைப்பூச்சி எல்லாம் வரும் காடு மாரிதான் இருக்கும் அங்க ஃபுல்லா காடு மாதிரி மெயின் எல்லாம் இல்ல இது
ம்
இந்த அ ம மத்ததெல்லாம் கூட கொஞ்சம் வீடெல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்குது இந்த மெயின் கோயில்ல மட்டும் காடு மாரி இருக் கு பின்னாடி ஒரு ரயில் ரயில்வே டிராக் இருக்குது
ம்
கொஞ்ச தூரத்துல ரயில்வே ட்ராக் இருக்கு அட்டப்பூச்சி ஃபுல்லா தென்னந்தோப்பு ஃபுல்லா இந்த மார இருக்கும் காடு மார அங்க சமைக்கிறாங்க அஞ்சு மணிக்கு மேல கறி சமைச்சு ஆறு ஆறை ஆயிச்சு ஏழு மணி நல்லா இருட்டுற சமயத்துல சாப்பாடு போடுறாங்க மத்தியான சாப்பாடு எப்டி பாத்துக்கோங்க எ இ பெங்களூர்ல இருந்துல்லா வெறும் வயதுலோடதான் சுத்தனோ அ எங்க எங்க ஃபேமிலி வெறு த்தே வெறுத்து போச்சு அது பெங்களூர்ல இருந்து இல்ல எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க மெயினா என்னோட எங்க அம்மா வீடு சைடு எங்க அப்பா வீடு சைடு எல்லாம் வந்துருந்தாங்க அவங்கல்லாம் வெறுத்தே போய்ட்டாங்க
ஏங்க அதுக்காக சாப்பாடு போட்டு சுத்த வச்சிருந்தா கூட ஒ
இல்ல அவங்கல்லாம் சுத்தல ஆக்சுவலி அவங்கல்லாம் சுத்தல ஏன் ஃபேமிலி தான் எங்க எங்க மாமனாரு மாமியா அ எங்க நாத்தனாரு
ம்
நாத்தநாரோட ஹஸ்பண்ட்டு அவங்க கொழந்தைங்க அவங்க கார்ல நாங்க மட்டும் இந்த நடந் து கோயிலுக் கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு இவங்கள இங்க உக்கார வச்சிட்டு போயிட்டா பாவோம் அவுங் கொழந்த குட்டி எல்லாம் எல்லாம் நெறைய பேரு என்ன பண்றது வெயில்ல வேற அங்கயே படுத்து கெடந்தாங்க சாய்ந்திரம் ஏழு மணி வரைக்கும் அப்டியே லைட்ல வச்சுதான் சாப்பாடே போட்டாங்க பாத்துக்கோங்க கொழந்தைக்கு சமைங்க அப்பிடிங்கறா கொழந்தைக்கு கொஞ்சோம் சமைங்க அப்டின்னு சொன்னா சமைச்சு கூட குடுக்க மாட்டேிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த ஆ இவரு ஆ சாப்பாடு இப்ப வச்சேன்னா வெதயா போய்ரும் நான் வந்து நீங்க என்ன சொல்வீங்க சாப்பாடு வந்துட்டு நீங்க உங்களுக்கு வடிக்க தெர்ல இதா வடிச்சுட்டீங்கன்னு சொல்வீங்க இதுவே நானு வந்து கொழம்பு எல்லாம் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சா சுடு சாப்பாடோட சாப்பிடும்போ